ஹலோ வணக்க புரோ
வணக்கம் வணக்கம் அ நல்லா நல்லா இருக்கே புரோ சாப்ட்டே நீங்க சாப்ட்டீங்களா
சாப்ட்டே புரோ நல்லா இருக்கே புரோ எப்டி வீட்ல எல்லா எப்டி இருக்காங்க எல்லாரு நல்லா இருக்காங்களா
நல்லா இருக்காங் புரோ
சூப்பர் சூப்பர் புரோ
சாப்பிட புடிக்கு
எனக்கு வந்து சிக்கன் ரைஸ் தா பிடிக் எனக்கு எதுமே எல்லாமே சாப்பிட்டு எனக்கு அஎது இதுதா பிடிக்கும்னு எனக்கு எதுவுமே இல்ல புரோ அதுக்கு தேவையானது எல்லாமே நா சாப்பிட்டு எல்லாத்தையு திருப்திய ஆக்கிட்டே
ஆ ஒ
ஆனா என்னி என் என்னன்னா இந்த மழ டைம்ல இந்த சிக்கன் ரைஸ் சாப்ட்டா புடிக்கு இந்த நம்ம குழுர் டைம்ல இந்த மாரி
எனக்கு மழ டைம்னா எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட புடிக்கு புரோ
ஆ இப்போட மழையா நேத்தெல்லா எங்க வீட்டாண்ட செம மழ புரோ ஆ நல்லா இருக்கு மழ தா எங்க தாண்டியு இன்னக்கி உங்க வீட்டான்ட மழ நல்ல மழையா சூ சூப்பர் சூப்பர் புரோ இப்போ காலேஜுெலா நீங்க போலயா இப்போ எங்கய வெளியே கூட போ முடியாது போல உங்களால மழையால அ அவ்வளவு மழ பொழியுது ம்ம்ம் நல்லது நல்லது ப்ரோ அப்பறம் ப்ரோ நீங்க எப்டி நாளைக்கு எப்போ இதோட காலேஜ் போற மாரி அப் அப்பறமா இது எப்போ நீங்க இதோட ஸ்போர்ட்ஸ்ஸூ ஸ்போர்ட்ஸ் இதோட எப்போ விளாற இது மாரி போறீங்க
நா டெய்லி ஈவினிங் போய்ருவே ப்ரோ ம் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் அப்டி
ஃபைவ் ஓ கிளாக் போயி ஏன்னா நீங்க மழ வந்து அந்த கிரௌண்ட் எல்லா சதசதன்னு ஆயிடும்ல அ அ அது எப்டி ப்ரோ நீங்க ஷூ எல்லாமே போட்டுனு போயிட்டு எல்லாரு பெர்ஃபெக்டா ப்ரோஃபஷன் இல்ல நார்மலா வீட்டாண்டா பேக்
இல்ல ஷூ எல்லாம் போட்டு தான் ப்ரோ வெறும் கால்ல விளான்னா கால எல்லாம் கொப்பளம் போட்டுரும் ப்ரோஅந்த கிரௌண் டுக்கெல்லாம்
ஓ அப்டீங்களா சிமெண்ட்டு கீழ தவறி எல்லாம் விழுறம் அந்த மாதிரி எல்லாம் கால் மடிக்கி அந்த மாதிரி எல்லாம் நடக்குமா அதுல
ஆ எனக்கெல்லாம் நறையா நடந்திருக்கு ப்ரோ எனக்கு ஆங்கிள் டெஸ்ட் ஆகி என்னால நடக்க முடியாமலாம் இருந்துக்கிறேன்
ஏன்னா நான் இது என் ஃப்ரெண்ட் கூட இன்னொ ருத்தவன் இந்த மாதிரி நேஷனல்ல ஃபுட்பால் விளையாடுறாரு
ம் ம் ம்
ஆ சாரி சாரி நோஷனல் இல்ல ஸ்டேட்டு ஸ்டேட் லவல்ல விளாட்டு இருக்காரு இப்போவும் விளாட்டு இருக்காரு அவர் என்ன ஆச்சுன்னா விளையாட போது காலே உடைஞ்சிரும் கிரேம்ப் ஆயிட்டு ஆண் நா அவளும் கட் டு போட்டுக்குன்னு ரெண்டு மா
கிராம்பெ எல்லாம் எனக்கும் நறைய பயங்கரமா நடக்கும் ரெண்டு காலும் இழுத்துக்கிச்சுனா சின்னதா நம்மளால எழுந்து நடக்க கூட முடியாது
ம் அந்த மாதிரி அவுருக்கு நடக்குறப்போ காலை கூட உடைஞ்சிருக்கு ஏன்னா அவ நம்ம ஃபுட்பாலதான் இருக்குலே நமக்கு அ ஒரு கஷ்டமான விளாட்டு கூட சொல்லலாம் ம் அப்படி இருக்கிறப்போ அவுருக்கு வந்து கால் இதுவாகிட்டு அவர் க ட்டு போட்டுக்கிட்டு இரு நடக்க முடியாது ஆனால் திரும்ப போயிட்டு கண்டியூ பண்ணுவார் விளையாடுறத
ஆமா ஆமா ப்ரோ
நல்லா இருக்கும் அந்த மாதிரி எனக்கு எமோஷன்லா இருக்கும் அவுங்க எல்லாம் பாக்குறப்ப நல்லா விளையாடுவாங்க நல்லா பாத்தீங்கன்னா ஆனா எப்படி இருப்பாரு ஒருத்தன் வந்து ஒல்லியா நல்லா இருப்பாரு ஆனா நல்லா ஓடுவாரு நல்லா இது பண்ணுவாரு இன்னொருத்தர் நல்ல ஃபிட்டா இருப் பாரு அவுரும் நல்லா ஓடு நல்லா இது பண்ணுவாரு என் காலேஜ்ல ஸ்போர்ட்ஸ் இதெல்லாம் வைப்பாங்க இவுங்க தான் வந்து பேரு கொடுத்து இவுங்க விளையாடுவாங்க இவுங்கதான் வந்து கண்ட்ரோல் எல்லாரும் ட்ரைனிங் குடுக்கருது எல்லாமே இவுங்க தான் பண்ணுவாங்க நல்லா விளையாடுவாங்க ஆனா கிரிக்கெட்டும் விளையாடுவாங்க பட் என்னன்னா கிரிக்கெட் விளையாடுறவங்க வந்து அவுங்களுக்கு யாரு முக்கியத்துவம் கொடுறாங்களோ அவுங்களுக்கு தான் கொடுப்பாங்க எந்த காலேஜ ஸ்டூண்ட்டுக்கு யாரும் விளையாட குடுக்க மாட்டாங்க
ஆமா அவுங்க யாரு எத்துருக்காங்களோ அவுங்க அது மட்டு தா விளாட முடியும்
உம் ம்ம் அதனால எங்களால அந்த அளவுக்கு எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காது அவருக்கு பீட்டி சாருக்கு யாரு வெளியில வர வச்சு கூட விளையாடுவாங்க தவிர ஆனா காலேஜ் பசங்கக்கு அந்த அளவுக்கு வாய ஆ வாய்ப்பு கெடைக்காது பட் அதனாலதான் நாங்க பசங்கனா நாங் நாங்க யூஜி படிக்கிறப்ப நாங்க பசங்கல்லா நாங்க தனியா வெளயாடுவோ டீம் போட்டு சனிக்கிழமன்ன நாங்க போட்டு டீம்மா போட்டு நாங்க ஒரு நாலஞ்சு டீமு போட்டு நாங்க பெட் மேச் வச்சுன்னு வெளாடுவோ
ம்
சனிக்கிழம வெளாடுவோ ஆனா நா வந்து இந்த ஸ்டம்பர் பால் ல வெளாடுவே ஏன்னா அவுங்க எல்லாரு டிச் பால் வெளயாட மாட்டாங்கல்ல
ஆமா ஆமா ப்ரோ டெம்பர் பாலே நல்லா விளையாடலாம் சுவிச் பால் எல்லாம் விளையாடுனா அடிப்படு
ஆ நல்லா இருக்கு அதுல விளையாலாம் பட் அதுக்கு வந்து கரெக்டான எல்லாமே ப்ரொபஷனலா இருக்கணு
ஆமா ப்ரோ எல்லா பேட் எல்லா போட்ருக்கணு ஹெல்மெட் போட்ருக்கணு கிளவுஸ் எங்க ஸ்கூல்லயு விளையாடுவாங்க ப்ரோ இப்பதா கட்டிருக்காங்க வேற டெப் வரை கட்டியிருக்காங்க ஸ்கூல்ல பெருசா கட்டி இருக்காங்க ரெண்டு டேப் இருக்கு
ஆ ஆ
கரெக்டா நாங்கல்ல ஸ் ஸ்கூல் முடிச்சு வெளிய வரும்போது அவுங்க ஸ்கூல் ஸ்டாட் பண்ணும்போது இந்த இந்த வருஷோ கட்டியிருக்காங்க
ம் ம் ம் நல்லா இருக்கும் ப்ரோ நெட் பிராக்டிஸ் தா பண்ணுவாங்ளா
ஆ நெட் ஒர்க் ப்ரோ
நெட்டு ஆ சூப்பர் சூப்பர் ப்ரோ ஆ மொதல்ல நம்ம கிரிக்கெட் விளாட போறம்னா ஸ்விட்சு பால்ல நெட் பிராக்டிஸ் பண்ணிட்டு தா போய் விளாடுவாங்களே
ம் ம் ம்
நெட் பிராக்டிஸ் பண்ணாம போயிட்டு நம்ம ஸ்டெம்பர் பால விளயாடிட்டு நமப போயிட்டு அங்க போயிட்டு விளயாடலைன்னு வச்சுக்கோங்கலே அது இங்க நா எங்க வீட்டு இதுதான் பண்றோ பெரிய தப்பு ஒரு ஒருத்தர் என்னா பண்ணுவாங்கனா ஸ்டம் பர் பால் நல்லா வெளாடுவாங்க நல்லா சூப்பரா வெளாடுவாங்க ஆனா போயிட்டு என்னன் னா ஒரு ஆர்வ வன்ட்டு ஸ்டிச்சு பால போடு அதே மாரி விளால்லா விளாடுவாங்க ஆனா அதுமேர் விளாட் விளாடவே கூடாது இந்த பால் வேற அந்த பால் வேற அது லைட்டா அது ரொம்ப பவுன்ஸ் மாவு இது மீடியம் தா பவுன்ஸாவு அது நெறைய இருக்கு
அந்த ஸ்டெம்பர் பால்ல பட் டா கூட அவ்ளோ வலிக்காது இது பயங்கரமா வலிக்கு எனக்கே கையெல்லா வீங்கிருக்கு நாங்க ஸ்கூல்ல விளாடும் போது ஸ்டிச்சு பால்ல
ஆ நம்ம என்ன பண்ணுவோன்னா ஸ்டெம்பர் பால விளாடிட்டே இருக்கிறப்ப அ நம்ம என்ன பண்ணுவோ நம்ம ஒடம்பு போட்ட நம்ம மேல பட்டாலு வலிக்காது அந் த ஒரு எண்ணத்துல தா நம்ம தைரியமா வெளாடுவோ ஆனா
ஆ பயந்து பயந்து விளாடுவோ
ஆ அந்த பயத்தல்லா போக்கனுன்னா அ அந்த பயத்தல்லா நம்ம பயொல்லா நமக்கு போனுன்னா நெட் ஆ கரெக்ட்டு நெட் ப்ராக்ட்டிஸ் பண்ண வெளாட்னமோனா நமக்கு அந்த பயொல்லா போயிடு இல்ல நம்ம புது சா போய் ஆட்னோன மேல வருது அங் பயந்துன் பயந்துன்‌ விளாட்ற மாரி இருக்கு அது மாரிலா பல அனுபவொல்லா இரு இருந்தா மட்டு தா ஸ்டிச்சு பால நம்ளால விளாட முடியு
ம் ஆமா ஆமா ப்ரோ
அனுபவ இல்லாதயா நம்ம போய் எல்லாரு விளாறாங்க டி வி‌ல விளாறாங்க சூப்பரா விளா ட்றாங்க நம்மளு போயிட்டு விளாட்னம்மோனா அடிபட்டுட்டு எங்க வீட்டாண்ட அப்டிதா ஒருத்தவ் போயிட்டு கரெக்டா கழுத்துல விழுந்தது அடி
ஆ பயங்கரமா வலிச்சிருக்குமே
ஆமா அவு ங்க டிஸ்ட்டிங் மேட்ச் தா விளாட்றாங்க இத்தினி ஆனா அவர் நல்ல விளாடுவாரு நல்லா விளாடுவாரு டிஸ் டெஸ்டிங் மேட்ச் விளயாடுறப்போ கேமரா எல்லாமே நம்ம நார்மலா சன் லைவ்லா போறாங்கள்ள அது அந்த மாதிரி ஒரு ஆப்ல விடுவாங்க நாங்க போய் பாத்துட்டு இருக்கும் போது லைவா நாங்க பாக்குறோ நல்லா ஆடிட் இருந்தாரு ஒருத்தர் வந்து ஒரு பௌன்ஸர் கரெக்டா கெல்மெட் கீழழுத்த கழத்து கரெக்டா உளுந்தது அடி அப்டியே மயக்கம்போட்டு அப்டியே ஊழ்ந்துட்டாரு ஏன்னா நாம இங்க ரத்த கொழப்போ அதுல போச்சுன்னா அப்டியே ஆ அப்டி ஒரு மா மயக்கம் வரா மதிரி ஆயிடு மயக்க வந்து அப்டி கீழ விழுந்து அவர் அங்கந்து அப்டியே ட்ரீட்மெண்ட் பண்ணி இது பண்ணாங்க ஆனாலு இப்ப விளயாடிதா இருக்காரு விளாடாம இல்ல
உம் ஓகே ஓகே ப்ரோ
நல்லா விளாடுவாரு சொல்லுங்க ப்ரோ
ஆ இன்னைக்கு அதா நாங்க பிரஃரைட் ரைஸ் செஞ்சிருக்கோ வீட்ல
ஆ நா சூப்பர் டிராயிங் பண்ணுவே எனக்கு பிடிக்கு பட் எனக்கு இப்ப அந்த இன்ட்ரஸ்டு இல்ல சின்ன வியம
நா வந்து ஸ்டேட் வரைக்கு போயிருக்கே டிராயிங்ல வின் பண்ணியிருக்கே
உம் உம் உம் சூப்பர் ப்ரோ
அப்டியே இப்போ ஒரு போட்டோ அனுப்சாசீங்கனா அந்த போட்டோ அப்டியே வரைய்வே போட்ரேட்டு அதெல்லாம் கூட எனக்கு தெரியு
ஆ சூப்பர்-சூப்பர் ப்ரோ நல்லது நல்ல விஷ்யோ என்னன்னா நா அவ கூட ஸ்கூல் செவன்த் படிக்கிறப்ப எனக்கு எ கிளாஸ்ல ஒரு இருப்பா ப்ரோ அவன் சூப்பரா டிராயிங் பண்ணுவா ஆனா டிராயிங் பண்ணுவா பட் என்னன்னா சும்மா இருக்க மாட்டா எங்கிட்ட போட்டிக்கு வரையா என் எங்கிட்ட போட்டிக்கு வருவிங்ளா யாருன்னா இதுதா ஜெய்ங்க ஜெய்ங்க முடிஞ்சா ஜெய்ங்க அப்டி இப்டின்ட்டு ரொம்ப இது பண்ணுவா நாலா வந்து என்ன பண்ணும்னா கட் பூர போட்டி பேச்சு போட் டி அதுலதா கழந்துப்பே ஆ அப்படிதா கழந்துப் ப்ப எனக்கு அந்த டிராயிங் ங்கு அதுக்கப்புறமா இன்னொன்னு செஸ் போர்டு அவன் நல்லா விளாடுவா இந்த ரெண்டு விஷயத்துல அவன் பண்டுவா ஆனா நா வந்து எப்படின்னா படிக்கல விஷயத்துல இன்னொரு இந்தமாரி விஷயத்துல கொஞ்சம் தாப்பராறதுனால அவெ அவ கிட்ட இந்தமாரி வரமாட்டா ஆனா இந்தமாரி கூப்பிடுவோம்னா அவ பசங்க எல்லாரு முன்னாடியு கூப்பிடுவோ நானா போவே மாட்டே சரி நம்ம ஒரு நாள் போலா நா என்ன செஞ்சே டிராயிங் போயிடலா அப்படின்ட்டு நா டிராயிங் அவ கூட போயிட்டே போனப்போ அப்போ என்னன்னா மாசு போடு நம்ம என்னன்னா என்ன டாப்பிக்னா அது அதாவது ஆ கழிவு நீர வெளியில ஆ கழிவு நீர் வர வழியில என்னா பாதிப்பு என்ன இது அந்த மாதிரி ஏதாச்சு பண்ணணு நா என்ன பார்த் த்தனா எனக்குள்ள மைண்ட் நம்ம நம்ம ஸ்கூல்ல கவர்மெண்ட் ஸ்கூல்ல கவர்மெண்ட் அந்த பாத்ரூம்ல வந்து வரிஞ்சு வச்சிரு ருப்பாங்க அவுட்ல பாத்ரூம் கை வேற போண்டு இன்ல போறது உங்களுக்கே தெரியு பாத்துருக்
ஆ தெரியு தெரியு புரோ
அது நா பார்த்துட்டே அத நா பார்த்துட்டு நம்ம இந்த மாரி நம்ம வறியலா எனக்குள்ள ஒரு மைண்ட் வந்துச்சு
ம்
இந்த மாதிரி நம்ம வெரிஞ்சுசோம்னா நமக்கு வரும் நமக்கு இந்த மாதிரி யாருக்கு தெரியாது அப்டின்ட்டு அவனு நானு வெறிறா என்னென்னமோ வெறிறா வீட்டு கீடு வெறிஞ் நா என்ன பண்ணே அத வெறிஞ்சிட்டு அழகா பாக்ஸ் போட்டு ஆனா பா பாக்காமதா வெறியனு நா அத ஆ நோட் பண்ணி டே அழகா பாக்ஸ் ஒண்ணு போட்டுட்டு நடுவுல ஒரு கோடு போட்டுன்னு இந்த சைடில் வந்து பாத்ரூமுல போற மாரி இங்க வந்து ஒரு கடலு ஒரு மல அதா நம்ம வெளியில போற மாரி பதிஞ்சிட்டு இது தவறு இது சரி அந்த மாதிரிலாம் போட்டு அதுல என்ன இருக்கு அளவு ஒரு ரெண்டு லைன் இருந்தது அந்த லைன் அந்த லைன் அழகா எழுதிட்டு ஏ ஃபோர் ஷீட் ல குடுத்துட்டேன் பாத்தீங்கன்னா நான் ஃப்ர்ஸ்ட் பிரைஸ் அவன் செகண்ட் பிரைசு மூஞ்ஜில அடிச்ச மாதிரி ஆயிடுச்சு அவனுக் தா மேம் கிட் போயிட்டு மேம் நான் நல்லா தானே வரஞ்சேன் எனக்கு ஏன் போடல அப்படி லாம் கேட்டாங்களாம்
ம் ம்
ஆனாலும் அவன் கரெக்ட்டா கரெக்ட்டான இது இது பண்ணிருக்குறான் அப்படின்ட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் குடுத்தாங் க அவனுக்கு முஞ்சியே மாறிச்சு
எங்க ஸ்கூல்லயே ஒன்னு நடத்துனாங்க கலெக்ட்ரா அது கவுர்மெண்ட்ல இருந்து வந்திருந்தாங்க இதே டாபிக் தான் அதுல வந்து நான் ஏ ஐ ஆப் இதே மாதிரி ஃப்ரெண்டு தான் எனக்கும் நாங்க ரெண்டு எங்க கிளாஸ்ல நாங்க ரெண்டு பேர் நல்லா வரைவோம் எனக்கு அவனுக்குமே கொஞ்சம் இது ரொம்ப டைம் எடுத் து வரஞ்சேன் கேட்டதெல்லாம் பண்ணோம் ஆனாலும் இருந்தாலும் நான் தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் இப்ப வாங்குனேன் டிஸ்டிக்ல வந்து ஃபர்ஸ்ட் நா அதான் அவன் செகண்ட் வந்துட்டா எனக்கு வந்து டென் தௌசணு இது கேஷ் ப்ரைஸ் வேற கொடுத்தாங்க கவர்மெண்ட்ல இருந்து கலைஞ் இருக்கு கலைஞ் இருக்கு பர்த்டே வரும்போது சொல்லி குடுத்தாங்கன்னு நெனைக்கிறேன் அது சரியா ஞாபகம் இல்ல நான் டென்த் படிக்கும்போது எனக்கு டென் தௌசண் அவனுக்கு பைவ் தௌசண்ட் சொல்லி குடுத்தாங்க ஸ்கூல் காம்படிஷன் அப்டியே ஸ்கூல் லெவல்லு
ஆ ஆ ஆ சூப்பர் சூப்பர் சூப்பர் ப்ரோ எனக்கு அந்த மாரிதா அவனு நானா இத்தி நா கழந்துக்காமருந்தனா அவ தா ஃப்ர்ஸ்ட் ப்ரைஸ் இத்தன் அவ ஃப்ரெண்டு தா
ம் ம் ம்
இதுல இன்னொன்னு இன்னொன்னு என்னன்னா ரன்னிங் ரேஸ்ல போட்டி வரு எனகு ஒரு ஒரு டைம் என்ன பண்ணுவோனா ஒரு டைம் அவ ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்குவா நா செகண்ட்ப்ரைஸ் வாங்குவ அது இததுெல்லா சின்னவ சின்ன பருவ வயசு இருந்த ஆறாவது அஞ்சாவது அந்த மாரி ரன்னிங் ரேஷயறப்போ அவங்க ஒரு ஒர் டைம் அவு ரெண்டாவது வந்துருவா நா ஃபஸ்டு வந்துறுவே ஒரு ஒரு டைமு ஒரு ஒரு ஃபெஸ்டிவல் டைம்லயு நம்ம ஸ்கூல ங்க உங்களுக்கே தெரியு அந்த மாரி வைக்கிறப்போ ஒரு டைம் ஆவு அவுனு வருவா நானு வருவே மாத்தி மாத்தி போட்டு வந்துட்டே இருக்கு யாரு வரா யாரு த யார் ஃபஸ்
ஆமா ப்ரோ ஸ்கூல் ஸ்கூல்ல நடக்கறதுக்கு எல்லா உன்னு பயங்கரமா இருக்கும் நம்ம ரெண்ட்ஸ் குள்ளையே போட்டி வரோ யார் ஜெயிக்கிறா யார் தோகுறா வச்சு கலாயக்குவோ ஸ்கூல் லைஃப் எல்லா மிஸ் பண்ணிப்ப கூட அப்படியே ஸ்கூல் லைஃப்லா ஏ மிஸ் பண்ட்டமோ இதுல ஒன்னு
ஆமா நம்ம காலேஜ் படிக்கிறத விட காலேஜ் படிச்ச ஃபிரரெண்ட்ஸங்கள விட ஸ்கூல் படிச்ச ஃபிரண்ட்ஸ்ங்க தா ஜாலியா இருக்கு காலேஜ்ல நல்லா இருக்கு ஆனா காலேஜ் போ